ஹலோ ம் சொல்லுங்க என்ன பண்றீங்க
நடந்து கொண்டிருக்கிறேன் ம்
என்ன நான் படுத்து விட்டேன் நீங்க நடந்து கொண்டிருக்கீங்க
அது உங்க ஜாப் வந்து நான் டேக்கோர் பண்ணிட்டேன்
ஆமா இன்னைக்கு என்னன்னு தெரியல ரொம்ப டயடா இருக்கு ஒடம்பு சுத்தமா முடியல
ச் சோ
இது எங்களுக்கு ஃப்ரெஷஸ் டே வருதா ஏழாந்தேதி அதுக்கு வேற இன்ன இன்ன ட்ரெஸ்சு ம் சொல்லு சொல்லு சொல்லு
ஆ அதுஎன்ன ஃபஸ்ஸெஸ்டே பஸ்டேதானே வெச்சிருர்னு அது எப்பட்றா காலேஜ் வந்துட்டு அதுக்கப்றோ வைக்கிறாங்க
எங்க காலேஜ் அப்பிடிதா
எல்லா காலேஜ்சு அப்பிடிதா
ஆஹா
இப்ப வந்து இன்னா டிரெஸ்சு போட்றதுன்னே தெரியில
ஏ
டிரெஸ்ஸே இல்ல ‌எங்கிட்ட
அச்சச்சோ
ஆமா எனக்கு ஒரே ஒரு ஜீன் வாங்கணு இப்ப ஜீன் வாங்கறதுக்கு தா போ என்ன பண்றதுன்னு தெரியில எனக்கு ஸ்டேட் ஜீன் வேணு
எப்டி இருக்கு அது
ஸ்டேட்னா ஃபிட்டா ரொம்ப ஃபிட்டா இல்லாம ரொம்ப தொளதொளன்னு இல்லாம இருக்கு தெரியுமா
ஆமா
அந்த மாரி வேணு
ம்
இல்ல ஃபிட் ஜீன் கூட வாங்கிக்கலாமான்னு பாக்குறே எனக்கு வேணு அந்த ரெண்டு டாப் வெச்சிருக்க அந்த ரெண்டு டாப்புக்கு அந்த ஜீன் போட்டா சூப்பரா இருக்கு
ஆ
டி மாட்ல வந்து த்ரீ ஃபிப்டியோ சம்திங் தா என்னமோவா
ஆ
டி மார்ட்க்கு போய் வாங்கலாமா என்னன்னு பாக்குறே
சேரி
இப்ப செவ்வாக்கழம வருது செவ்வாக்கெழம ஈவென்ட்டு
ஆ
நா வேற இது பண்ணணு
இன்னா பண்ணு
எம் சி பண்ணணு
ஆ
ஆ எங்க டிபார்ட்மெண்ட்க்கு பண்றே கேம் வெப்பாங்க எங்க டிப் பார்ட்மெண்ட்ல அதுக்காக பண்றே
ஆ
அதா இப்ப என்னா பண்றதுன்னு தெரில
ம் ம்
எங்க அம்மாட்ட சொன்னா அது வேற வாங்கணுமா அப்டின்னு கேக்கு
எப்ப திங்கெழம வாங்க்க
திங்கெழம கடலூருக்கு போணு டி மார்டுக்கு போணுனா
ஆ
பன்ரொட்டில இருந்து ஒரு அர மண் நேரோ
அய்யய்யோ
ஆமா பன்ரொடிட்டில இருந்து அர மண் நேரோ கடலூர்ல இருந்து ஸ்ரைட் பஸ் இருக்கு இங்க
ம்
வர்றதுக்கு ஒரு மண் நேரம் ஆகும் யாராவ்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா நல்லாதாருக்கும் எங்க திங்கக்கெழம லீவ் போட்டு போனா ஞாத்திக்கெழம வேணா போலா வேனா கேட்டு பாப்போ ஞாத்திக்கெழம போயிட்டு எங்க அம்மாட்டன்னா காசு இருந்துச்சுன்னா
ம்
எங்க அம்மாட்ட ஒரு எர்நூறுவா நா எர்நூறுவா போட்டு ஒரு ஜீன் வாங்கிக்லா
ம் ம்
எனக்கு வந்து இப்ப இந்த சீரம் வேற வருது அய்யோ ம்
இன்னாவ் பண்றதுன்னே தெரில
ம் ம்
ம் அ சீரம் இன்னைக்கே வர வேண்டியது என்னான் தெரில உன்னும் வரலேங்க போய் உள்ள ஆப்ல கூட போய் பாக்கல ஒன் ஆர் டூ டேஸ்னு காட்டுச்சு எப்ப வரும் தெர்ல
ம்
ம்
அது ரிப்பேர் அத நா இந் மாரி சொல்ட்டனா ஜூலை டுவெண்டி எயிட்ன்னிருக்காங்க அதுக்குள்யுமா நா என்ன சொன்னன்னா டே அதுக்குள்ள தா நீயே ஒரு டேட் சொல்றா
ம்
அதுக்குள்ளையு தாடா இல்ல தரமுல்லன்னா நீயே வச்சுக்க எனக்கு வேணாம்டா அப்டின்ட்ட
காசா
ம் ம்
நீ வேற எனக்கு நெறைய செலவு பண்ணிருக்கியே
அது உனக்கு வேறடா
அது நா எப்டி ரிட்டர்ன் பண்றது
ம் ஓ அப்றோ
அ
அப்புறோ
கேக்குற
ம் ம் அது வந்து இதுவு இதுவுக் கூட அது வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கா டென் இயர்ஸ்க்கா கட்னா போது
ஓ டென் இயர்ஸ் ஒன்ஸா
ம் ம் அவ்ளோ இதுதாண்டா அது அது பேர் என்னது இன்ஸ்டால்மண்ட்ல பே பண்ணு
ம் ம் பே பண்ணு ஆ
ஃபர்ஸ்ட்டு சால் வரும்போது அதுல நா மைனஸ் பண்ணிடுவாங்கள நீ ரொம்ப சுத்தணும்
ஓ ஓ அப்டி
அப்டி
அ ஓகே ஓகே நாங்க அந்த சிவன் கோயில வந்து இது பண்ணம் தெரியுமா கும்பாபிஷேகம் நடந்துச்சு பாடியில உள்ள சிவன் கோவில்ல அப்போ வந்து மேல வந்து இது சுத்துச்சு தெரிமா
நேது
கருடன் ஈகில் சுத்துச்சு சம்மையா இருந்துச்சு பாக்கும்போது ஒரு மாரி கூஸ் பம்ஸா இருந்துருச்சு தெரியுமா
கூஸ் பம்ஸா இருந்துச்சா
ஆம்மா அதுக்கப்றோ அங்க அங்க வந்து ஒரு திருவிழா நா சொல்றேன்ல பிப்ரவரி பிப்ரவரி திருவிழா நடக் க்கு தென்னே
ஆமா
அங்க ஒருத்தர் தா மெய்னே ஒரு சாமியார் இருப்பாரு ஓகேவா
ஆ
அவரு வந்து நார்மலா எப்டி சொல்றது அந்த கடதா வச்சுருப்பாரு அவர் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே காப்புகட்ற அன்னக்கி வந்துருவாரு கோவில்ல அவர்தா அன்னக்கி திருவிழா நடக்குற அன்னக்கி அவருக்கு சாமி வரு பாரு அந்த நாள் ஃபுல்லா அவரு அப்டிதா இருப்பாரு
ம்
ஆ அதுலேதா இருப்பாரு அன்னைக்கு நைட்டு தா அ தெளிவாரே
ஐய்யய்யோ
அப்டியே ஊர்கோலோ அ இட்டுனு வருவாரு தேரயோ தேர இழுத்துட்டு வருவாரு அவரு தேர் இழுத்துட்டு வந்து எல்லாரு கைலயுமே லமன் குடுப்பாரு அந்த லமனுக்கு அடுச்சுப்பாங்க பாரு அப்டி அடுச்சுப்பாங்க நாலா பூந்து பூந்து போய் வாங்குவே ஏனா வந்து அந்த லமன் அந்த அவரு குடுக்குற அந்த லெமன் வந்து சாப்ட்டோனா ஒடம்புக்கு நல்லது அப்டி சொல்ட்டு
ம் ம்
அவரு விகு விகுதி போட்டு அந்த லமன குடுப்பாரு
ம்
நாலா சண்ட போட்டு மூணு நாலு அப்டிலா வாங்குவே தெரியுமா கம்பல்லா அவுத்து வச்சுட்டு போயிடுவே ஒரு வாட்டி அப்டிதா ஒரு ஒரு வருஷத்து போம்போது கம்பல புடிங்கிட்டாங்க
ஏ
கூட்டத்துல நசுங்கிடுச்சு புரிதா வெள்ள வரும் போது கம் கம்பலே இல்லாம வரே ஒரு சைடு போட்டு ஒரு சைடு கம்பளே இல்ல
அ
அதுல இருந்து அடுத்த வருஷத்துல இருந்து கம்பல்லா அவுத்து வச்சற்றது கம்பல் செயின்லா அவுத்து வச்சுட்டு அதுக்கப்பறோ உள்ள போறது
ஒஸ்சாரா
ஆமா போனவாட்டி ரெண்டு வாங்குனேன் நெனைக்கிறே ஆமா ரெண்டு லெமன் வாங்குன
ம்
அந்த மாரி வாங்குவே நல்லா இருக்கு அந்த திருவிழா செம்மையா இருக்கு
ம்
அதுவு ஈவ்னிங் டைம்ல பா செம்மயா இருக்கு பட்டாசு வெடிப்பாங்க பாரு அப்டி வெடிப்பாங்க ஒரு ஒரு அந்த இது அ அது என்னாது வடிவோ வப்பாங்க பாம்பு மாரி வப் பாங்க பட்டாசு பெரிய பாம்பு
ஆ
அது எவ்ளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு எப்டி சொல்றது மனுஷன் ஆ ஹ ரொம்ப பெருசா இருக்கு
ம்
நம்ம அண்ணாந்து பாக்குற மார் தா இருக்கு இந்த கம்போல்லா இருக்கு தெரியுமா பெருஸ் பெரிய கம்போல்லா
ஆமா
அந்த ஹைட் இருக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல
ஆமா
அத விட இன்னு கொஞ்சோ ஹைட்ல வெப்பாங்க
சேர் சேரி இங்க வேற தூர வேற போடுதுற
இங்கயு தூரல் போடுது சேம் கிருச்சி
இப்ப தா போடுது
இங்கயு அப்பதா போடுது
இல்லா
ஆ சேம் கிரிச் சேம் கிரிச்
ம் அந்த அளவுக்கு அங்க வெப்பாங்க தெரிமா வெ சி பட்டாஸ் கொளுத்துவாங்க
ஏயே
அதுல பட்டாஸ் கொளுத்துவாங்க கொளுத்தும் போது அது எப்டி போவுனா பாம்பு மாரியே பாம்பு ஐ மீன் அது பாம்பு வடிவத் துலே வெச்சிருப்பாங்கல ஆ அந்த மாரி அது எந்த டேர க்ஷன்ல போவுனே தெரியாது
ஆ
அப்டி பட்டாசு போய் வெடிக்கு
ம் ம்
அந்த பட்டாசு வெப்பாங்க அதுக்கப்றோ நெறைய பட்டாசு வெப்பாங்க அத பாக்கர்துக்குனே ஒரு தனி கூட்டோ ஆ உங்க ஜூனியர்லா அங்கதா நின்னு வீடியோ எடுத்துனு இருப்பாங்க
ம் ம்
அவங்க கத என்னா கதனே தெர்ல இப்ப திருப்பியு வந்து லவ்வுல எறங்கிட்டாங்க போல
அ அப்போ இதுக்கு முன்னாடி யாரோ சொல்லி இருந்த அவுங்க
அவுங்களே தா திருப்பியு
ஆ ஆ ஹான்டா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டா
அவுங்க தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தரணி தா
ஆ
அவுங்ள தா திருப்பி பண்றா
சேரி சேரி
ம் எங்களோட டாடி வேற திருப்பியு கால் பண்றாரு
என்னவா
தெர்ல இது அது என்னாது அந்த பொண்ணுக்கு வேற நேத்து நா மெசேஜ் அம்ச்சு வுட்டா அது என்னா பண்ணுச்சு தெர்ல
ம்ஹும் கேட்டியா
நா எக் தே தேங்க்ஸ்க்கானு அம்ச்சது நா பாத்துட்டு வுட்டெ
ஆ ஆ
அ நா வம்புல கிம்புல என்ன மாட்டி விட்டுருங்களான்னு தெர்ல
ம் ம்
க் ம்
டே அந்த மாரிலா இன்னு வர்ல இல்ல சின்ன பசங்கள்லா நம்மலே நம்ப நம்ம ஒரு வாட்டி பண்ண வெச்சிக்கியே திருப்பி திருப்பி அதுக்கே வந்து நிப்பாங்க
ஆமா நாலா இதுக்கப்றோலா பண்ண மாட்ட அவ வந்தாலே அப்டியே பிளாக் பண்ணி விட்ருவை என்ன கேட்டானா
அ
ஆமா சும்மா சும்மானா அவரு பீட்டி மேம் மாரி மேசேஜ் அனுப்புங்க அப்டி இப்டின்னா
ம்
அவ நாளைக்கி அவ ஆள் கூடதா வெள்ல போறான் தெரிஞ்சிச்சு எனக்கு ஏ கிட்டயே வந்து இல்லாத கதையெல்லா சொல்து
இப்ப
இந்த மாதிரியா இது கேரம் காம்படிஷன் இருக்கு வீட்ல விட மாட்றாங்க
ம்
அதுனாலதாங்க்கா அப்டீன்
ஆ
எனக்கா தெரியாது ஏன்ட்ட தா சொல்ச்சு கூட் டு வர்ட்டுமா என்ன ஏதுன் ஏன்ட்டதா கேட்டுச்சு ஏன்ட்டயே வந்து இந்த கதைய வுடுது
ம் ஹும்
ம் ம்
என்ன வந்து முட்டாள்னு நென்ச்சிட்டாங்க போல நீதா அறிவாளியாச்சே
ஆ நா எவ்ளொ பெரிய அறிவாளினு யாருக்கு இங்க தெரிய மாட்டிது
என் தெரியுல்ல
ம் ஒனக் தெரிஞ்சா போது
ம்
நா அவள் தா நாளைக் கால்லலா வந்து பத்து மணிக்குதா ஏன்ச்சுப்பனே
ஏ
ஐயோ எங்கப்பா வெண்டைக்கா இல்ல இன்னக்கி வாங்கிட் வந்துருக்க மாட்டாரு நல்லா படு த்து தூங்குவே இன்னக்கி நைட் என்னா ஒரு படம் பாத்துட்டு
ம்
அப்டியே தூங்க வேண்டியதா
ஆ
அப்ஜெஷன் பட வந்து பாத்தே பாத்தெ மின்ஸ் ஐ மீன் வாய்ஸ் ஓவர்ல பாத்தே
ஓகே
நல்லாதா இருக்கு கான்செப்ட்டு நல்லாருக்கு ஆனா ஹைப் குடுத்த அளவுக்குலா இல்ல பட் ஆனா நல்லாருக்கு ஒரு வேள அப்புடி நம்ம பாத்தா நல்லா இருக்குமா என்னான் தெர்ல ஆ தமிழ் டப்புல பாக்கற்துக்கு ஓகே அப்டி இருக்
லோ
டப்புல இல்ல வாய்ஸ் ஓவர்ல பாக்கும்போது
ம் ம்
சரன் என்டெர்டெயின்மெண்ட்டுன்னு ஒருத்த இருக்கா அவ தா போடுவா
ம்
எனக்கு அவ வாய்ஸ் புடிக்கு
அ ஆ
அத விட எனக்கு வந்து தமிழ் வாய்ஸ் ஒரு வாய்ஸ்ல பா மெல்ட் ஆகு காதுல
ம் ஏந்தா
சம்மையா இருக்கு ஆனா இவர் அவ் ஏ வீடியோ போட்றதே இல்லன் தெரியவேல்ல
ஆ
அவர் நிறுத்திட்டாரு வீடியோ போட்டே ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கு அதுக்கு முன்னால டெய்லியு ஒன்னு விடாம பாத்துருவே தமிழ் வாய்ஸ் ஓவர்லா அவ மூவில்லா நெறைய பாத்திருக்கே தெரியுமா அவர் சொல்லி
சேரி சேரி செரி பண்றென்டா
ம் சேரி ஒரு மிஷொ இரு எங்க அப்பாக்கு என்னன்னு கேட்டர்றே
ஆ
ஆ